ஹலோ ஆஹ கேக்குதுப்பா கேக்குதுங்க மானிங் நீங்க
உம்
மாலை வணக் மத்தியானம் வணக் சம் வணக்கம்
வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா
சாப்ட்டங்க நீங்க சாப்பிட்டீங்கள
ஆஹ சாப்பிட்டாச்சு என்ன செஞ்சீங்க
ம் நீங் சப்பு
என்ன சமயல் பண்ணீங்க ஆஹ ஆச்சு இப்பதான் சாப்பிட்டோம்
கீர பொரியல்ல கழுவாம உஹம்
அலசி போடணும்னு தெரியாதா
அலசனே அது என்னடனா சரியாவே அலசாம போட்டுட்டேன்
உங்க வீட்டுக்கார சத்தம் போறாரு போ உம் ம்
உம்
இது பாப்பா யூனிஃபாம் ரெண்டு இருக்கு ஆஹ நான் தெக்க தெக்குறதுக்கு குடு குடுக்குற எனக்கு கொஞ்சம் தெச்சு தரீங்களா
ஆஹ தெச்ச தாரே தாங்க தாங்க தெச்சு தாரேன்
அந்த ஆல்ட்ரேஷன் இது அவ பாப்பாவோட யூனிஃபாமே உங்களுக்கு அளவு குடுக்குறேன் அதுலயே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே லூஸ் லூஸா விட்டுட்டு கொஞ்சம் தெச்சு கூடுங்க அதுலயே
ம் சேரிங்க
அவளுக்கு ஒரு ஒரு ஒரு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு தை
உம் உம் உம் உம் உஹம்
ஹலோ ஹலோ ஹலோ ஆஹ கேக்குது கேக்குது ஆஹ்கேக்குது அதான் அந் இந்தா டிரெஸ் மட்டும் ஒரு ஒரு இன்ச் மட்டும் வச்சு கொஞ்ச எக்ஸ்ட்ரா வச்சு தெச்சு குடுங்க
எது ஏ பேண்ட்டா டாப்பா
இது அவக்கு ஆப் பேண்ட் ஹன் டவுசர் ஷர்ட் ரெண்டுமே உம் ஆஹா பெரியவனுக்கு பெரியவனுக்கு வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கு ஆஹ்ஹ் என் பொண்ணுக்கு பொண்ணுக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கு அது ஆர்டர் பண்றதுக்கு ஒயிட் டிரஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன் நானு அதுக் கு கொஞ்சம் எனக்கு ஆல்டர் பண்ணித்தாங்க
செரி செரி செரி குடுங்க பண்ணித்தரேன்
சார்
அய்யயோ ஒரே அட்டகாசம்
ஆஹ் குடுத் ட்டீங்களா அது
அவுங்க வந்து தூக்கிட்டு போறாங்களா அதுக்கு போக கூடாதுன்னு ஒரே அடம் உம்
ஓஓ
பாய் பாய் சொல்றாங்க வேணா இருக்கட்டும் அப்படின்ட்டு
அது என்ன பேர்ட்ஸ்சு
பாகனூர் காக்கட்டும்
ஆஹ் காக்கொடோ உம் போய்ட்டாங்களா அவுங்க எடுத்துன்னு போயிட்டாங்களா
ஆஹ் எடுத்துன்னு போயிட்டாங்க அய்யயோ அவுங் க வேற ஒரே அமர்க்களம் தறந்து விட் இத தறந்து விடுன்னு எங்க வீட்டுல ஒரு வானரம் இருக்குது அ து மூடு மூடு வந்து இவுங்க ரெண்டு பேருக்குள்ள நான் மாட்டீங்கன்னு அவஸ் த படுறேன்
ஆஹ்இவுங்க என்னா பண்றாங்க லவ் பேர்ட்ஸ் வீட்டுல இருக்குறது
நல்ல இருக்கும் இவுங்க கவல
ஆஹ்
பானைய எல்லாம் கச்சி வச்சு பான எல்லாம் கச்சி வச்சு வச்சிருக்காங்க பேச சொன்னேன் சிட்டுலூரு ப த்து உங்க அம்மாகிட்ட பேசி அப்டி சொன்னேன் அவுங்க வந்து பேசுனாங்க அப்புறம் கேக்குதா வாய்ஸ் அவுங்க
ஆஹ் கேக்குது
அப்பற ஒன்கிட்ட ஒரு விஷ்யம் சொல் னும் டி அதே கீழ அந்த பிளேட் எக் தெரிமா அந்த பிளேட் வந்து இரும்பு பிலேட்டு அது வந்து அதுல துருப்புடுச்சிக்கி அது வந்து எடுத்துன் போயிட் அப்டியே மாசஸ் த்தனாட் என்ன பண்றதுன்னு தெரில ஆரட்கண்
பிளேட் மட்டும் தருவாங்ளா தெரியலயே
உம் ப்ளேட்டு மட் ட்ட இல்ல அந்த இரும்பு இரும்பு ஆஹ இரும்பு மாரி ம் நம்ம கதவுக்கெல்லா போடுவாங்க தெரி ஆஹா
ஆஹ
அந்த மாரி கொஞ்ச இரும்பு கதவு அந்த மாரி
அந்த கூண்டுக்கு தானே சொல்ற கூண்டுக்கு தானே சொல்ற கீ அதா அந்த கூண்டுக்கு கீழ ட்ரே இருக்கும்ல்லா
ஆஹ் அதுக்கு பின்னாடி ஸ்டீல் மாரி ஒரு ஒட்டி வச்சி ஆணி வச்சி அடிச்சு வச்சிருக்காங்க நாலு பக்கமும்
ஆஹ
உம் அது சொல்றேன்
ஓ அந்த ட்ரே மட்டு தனியா விக்குமன் தெரியலயே
தனியா இல்லப்பா சொல்றது புரிலய உனக்கு அந்த ஹாட்வாட்டர் பேக்லலாம் ஆஹ் ஹார்ட்வேர்லனா இந்த கதுவுக்ல்லாம் அலிமன்ல கதுல்லாம் பெர்ஸ் பெருசா செய்வாங்ள அதெல்லாம் இருக்கும்ல்ல அது நம்மளுக்கு தேவையணதா கட் பண்ணி கொடுப்பாங்க கொஞ்சமா அந்த மாதிரி கேக்குறேன் உம் அந்த மாதிரி இருந்தா இது அளவு ன்னு போயிட்டு. கட் பண்ணி ம்ச் நாலு பக்கோ ஆணியடிச்சு அத ரெடி பண்ணு. உம்.
அப்ப எடுத்துட்டு போய்தா கேட்டு பண்ணனு அது.
ஹ நீ அப்புறமா ப்ரீயா இருக்கு போது வா. . .
உம் சேரி சேரி போலா.
ஸ்கூல்லாம் போறாங்களா.
ஆஹ போயிட்டாங்க ஸ்கூல் போயிட்டாங்க இன்னும் சின்னவன்னக்கு மட்டும்தா யூனிஃபார்ம் போடல. அது இங்க இன்னைக்கும் போனா கட மூடியேதா இருக்குது என்னப். பண்றதுன்னு தெரியல அதுதா சாயந்தரமாதா போய் பாப் ம்ச். அன்னைக்கு எடுத்துட்டு வந்து குடுத்துருந்தா கூட இன். எ வந்துட்டு இருக்கும் போல. இவ்ளோ நாலு லீவு வேஸ்ட் பண்ணி. ஆஹ டைலரு. ம்ச் போனா இப்ப காலையிலயும். போன போனா கட மூடியதா இருக்கு எங்க நேத்தெர்ல நே. சாயந்திரமு போன கட மூடியிருந். அதான் போயிட்டு துணி வாங்கிட்டு வந்துட். கேட்டா கூட நான் குடுத்துடுவ உங்ககிட்டயே. இப்போ இப்ப நாளைக்குதா வ. வருமா என்னன்னு தெரியல வந்தா எப்படியும் திருப்பியும் வரணும் நானு. வந்துட்டு தான் பண்ணனு. என்னது. . சரிப்பா நா அப்புறமா பண்ற. .
. ஆஹ.
ஒரு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. .
பைவ் ஃபார்ட்டி செவன் உம். .
ஹலோ. கேக்குதா ஆஹ இருங்க இருங்க ஒரு நிமிஷோ இருங்க. உம் உம் சரி அதான் போலாம் ஒரு நாள் நம்ம வேனா கூட்டிட்டு போறேன் நானும்
உம் உஹம் உம் ஹ சரி ம்
நான் சாப்பாடுசெஞ் கீர போட்டீங்களா
உங்க அம்மான
ஃபேர்ட்ஸுக்கு ஆ அம்மா இருக்கு இருக்கங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு லெமன் ரைஸ் தான் செஞ்சேன் லெமன் ரைஸ் கோவக்கா வத்துட்டு இரு ஏதோ செய்யல இன்னைக்கு உ நைட்டுக்கு எதுனா பாத்துக்கலாம் அப்டின்ட்டு பசங்களுக்கு காலையிலே என்ன ஒண்ணும் செய்யணும் அதனால சரி லெமன் ரைஸ் இரு கெலறி குடுத்துட்டு கோவக்காய சிப்ஸ் மாரி போட்டு குடுத்தாச்சு அதது எதான் இப்போ சாப்பிட்டோம் சாயந்திரமாக நான் நைட்டுக்காகத என பாரும் உம் ஃபேர்ட்ஸ்க்கு என்ன வச்ச சாப்பிட
ஹுரோ காலையில சீரமா போயிட்டாங்க வெறும் சாப்பா தா எத்துனு போனாங்க சரி நைட்டுக்கு வரே லேட் ஆகும் ஆ சரி இந்த வெறும் சாப்பாடே கூன் நேத்து இந்த தெறனுக்கு அங்க நீர் கண்டறம் குட்டி பையும் தெறனு பத்ரை அதனால போயிட்டு ஆஹ் பாத்துட்டு கேக்கல வெட்டிட்டு நாங்க போயிச்சு கேட்டு ஆமா பன அ ஃகிப்ட்வாங்கி வாட்ட
உம் உம்
உம்
என்ன படிக்கிறான் அந்த பைய
மூனாது போ போறா தோராய ஆ ரெண்டாது போ போறாங்
ஓக்கே ஓக்கே
இவரு ஒன்னாது போறாரா
ஆமா ஆமா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு
நா பண்றாரு தொர தொர நா பண்றாரு பெரிய தொர
இன்னு வரல
அவரு இல்ல அவருக்கு பெரியவரு என்ன பண்றாரு அ
மூணஞ்சு அவளுக்கு நால் மணிக்கு
புக்ல்லா குடுத்துட்டாங்களா மேம்
ஆ புக்ஸ்ல்லா குடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டே குடுத்துட்டாங்க எல்லா புக்சூ ம் புக்ஸ்ல்லா வாங்கியாச்சி இன்னு ஒரு ரெண்டு மூணு புக்சு மட்டு தா இருக்கு அத மட்டோ குடுத்துட்டாங்கன்னா அவ்ளோ தா நீ யூனி ஆ மேல முடியணு யூனிஃபார்ம் வேல முடிஞ்சிச்சினா அவ்ளோ தா
உம் உம் செரி உம் அப்புறோ அந்த வேல போயிட்டு வந்த வேல என்னாச்சி
எதுக்கு அது இன்னு செட்டே ஆகலை போணோ திருப்பியு சாந்திரோ போணோ நேத்து அவரு கட இல்ல அதனால அதையு நேத்து அப்ளிகேஷன் போடவே இல்ல இன்னிக்கு தா சாந்திரோ போய் பாக்கணோ இன்னிக்கு எங்க இவ்ளோ நேரோ போயிட்டு வந்ததே இப்ப தா வீட்டுக்கு வந்த வந்த அனால எதும் பண்ணல செரி வெயில் டயடா இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வன்ட்ட இப்ப தா சாப்ட்டு சாந்திரமா தா போய் பாக்கணு
ஐயோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து வெயிலு சம்ம வெயிலா நெனைக்கே பொளக்குது தலைய
ஆ வீட்லயே இருக்கவே முல்லடி எப்பா செம்மையா இருக்குது வெயிலு அது சாந்தரோ இன்னு அதுக்கு மேல இருக்குது வெயில் அனலு ஜாஸ்தியா ஆயிடுது வெயிலு வெளியில போ முடிய மாட்டிங்குது எங்கயுமே போர்றதுக்கு இல்லாம ஆயிடுச்சி நேத்தும் சாயந்திரம் போய்ட்டு வந்தேன் கா கட மூடி இருந்துச்சு செரினு தான் போணும் உம் எத்தன மணிக்கு போனும் கம்பெனிக்கு
இதோ இன்னோ பைய் மினிட்ஸ்ல போய்டுவேன்
உஹம் உம் சேரி சேரி உஹம் கோயிலுக் கு போலாம்ன என்னா கேட்டாரா உங்க வீட்டு கரு
ஆஹ குழம்பினே இருக்குது உங்களால நான் திட்டு வாங்க உம் நீ போடு ஒரு நாள் போடு
அவர் தான் டிக்கெட் பாக்குறேன்னுரல்ல டிக்கெட் பாக்க சொல்லு அவர
பத்தொன்பதா தேதி போட்ற்று இருக்காங்கங்ளா இந்த பத்தொன்பது இந்த மாசத்துல பத்தொன்பது போன மாசம் அஹ் போன மாசம் பாத்தாரடி பத்தொன்பதாம் தேதி இருக்கு டிக்கெட்ன்ட்டு
சரி இவதான் ஆஹ
அப்பறமா அந்த கிட் விட்டாரு எதும் சொல்லிக்கல
சேரி சேரி நா கொஞ்ச சேரிப்பா நான்னு அப்பறமா பண்றேன்னா
ஆஹ ஓக்கே பா ஓகேப்பா
பாய்